ஹலோ
ஆஹ் வணக்கம்ங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க
க்கோங்க எதுவு பண்லங்க சும்மாதாங்க இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
சரிங்க நா வந்து பாத்தீங்கன்னா இன்னிக்கு வந்து கொஞ்ச வேல இருக்குங்க வீடெல்லா சுத்தம் பண்ணணு வெளியுமே வாசல்ல கொஞ்ச வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மன் போடுவாங்கலங்க அத் த போடணுங்க அ அந்த நாளைக்கா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா திருவிழாங்க
எங்க ஊர்ல இ திருவிழா இருக்குங்க
ப்டிங்கலா எந்த எப்பங்க இப்பவா அடு த்த வாரமா எப்பங்க
பண்ணிட்டிருக் க்காங்க அதுவே வந்து மத்யானம் பா கால்ல பத்து மணிக்கு போலான் ரெடியாவ்லான்டு ரெடியாவ ட்ரை பண்றோ அலங்காரம் பூக்குவ சாமிக்கு வந்து பூ வைப்பாங்க ஜோடிப்பாங்கல்ல இன்னுமு பண்ணிட்ருக்காங்களாங்க அதெல்லா முடிச்சிட்டு சாந்திரமாதா போலா அப்டின் சொல்லிட்டு பாத்துட்ருக்கோங்க
ஓ அப்படிங்களா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீமிதி திருவிழான் சொல்வாங்க ம் சொல்வாங்கலங்க அந்த மாதிரி சாந்திரத் வீட்ல வந்து நடக்கொங்க நல்லா இருக்குங்க எல்லாருமே வந்து சாமிய வேண்டிட்டு அந்த தீயல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங் அ நெருப்போ அந்த க என்னது கருப்பா இருக்குமே அது பேரு என்ன அந்த நெருப்பு அதுக்கப்புறம் அந்தத் சாக்கோல் சொல்வாங்களங்க அதெல்லாம் போ டு ஆ ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கங்க கரி துண்டுங்க ஆமாங்க டக்குன்னு வரலங்க அத போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க வந்து வந்து பாத்திங்கன்னா தலைல வந்து ஒரு இது வச்சு கூட்டினு வருவாங்க ஒருத்தர் வந்து பூஜ பண்றவங் மை இருப்பாங்க அவங் கூட்டின் வந்து மெரிக்க விடுவாங்க பின்னாடி வந்து வேண்டுதல் பண்ண எல்லா பக்தர்களுமே மிதிப்பாங்க அந்தளவு சிறப்பா இருக்குங்க
எங்க ஊர்லயு இன்னைக்கு அதுதாங்க பண்றாங்க போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆஹ் நீங்க பாத்துருப்பீங்கல்ல வண்டில்லா எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க மேல அத ஆஹ் அத இது பிடிப்பாங்க நாக்ல எல்லா வேல் வச்சு பண்வாங்களங்க அந்தஇ வந் இது பண்ணிட்டு வேல் வச்சு எடுத்துட்டு போவாங்கல்ல அதெல்லா இருந்துங்க சூப்பரா இருந்துச்சுங்க நல்லா போய் பாத்துட்டு வந்தோ சாமிக்கு எல்லாமே செஞ்சிருந்தாங்க அலங்கார எல்லா சூப்பரா இருந்தது தீமிதியுமே இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு நைட்டு் பண்ணுவாங்கங்க அத போய் பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க நானு அவ்ளோ பக்தியா பண்றதுனால தாங்க அவங்களால அந்த தீல எறங்கி போயிட்டு நடந்துட்டு வர முடியுதுங்க அதுக்கு ஒரு நாப்பத்தெட்டு நாள் ஆஹ் இருக்கலா ஆரம்பிச்சா நாப்பத்தெட்டு நாள் இருக்கலா விறத அப்டி இல்லன்னா இப்ப இருக்கவங்க வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வெரத இருந்து ஆஹ் சாமிக்கு வந்து அஹ் அந்த தீமிதி போகும்போது மஞ்ச தண்ணி ஊத்தி அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து என்னென்ன ஃபார்மாலிட்டி பண்ணணுமோ எல்லா பண்ணிட்டு தீ மிதிப்பாங்கங்க அதெல்லா பாக்கு போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க அப்டியே என்ன சொல்றது கையெல்லா புள்ளரிச்சிட்டு போ போகும்ன்னு சொல்லுவாங்க ஒரு சிலதுெல்லாம் பாக்கும் போது அந்த மாரி எனக்கு வச்சிருவங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு பக்தியா செய்யு போது
ஆமாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நெறைய விஷயங்கள் வந்து பூஜை மாரி பண்ணுவாங்கங்க எங்க ஊர்ல அதுக்கப்பற எல்லா அந்த வீட்டுல செஞ்ச பிரசாதம் வந்து எடுத்துட்டு வந்து படைப்பாங்க ஆ நாட் நெறைய வந்து இந்த கொழுக்கட்ட மா விளக்கு வந்து வெலக்கேத்தி எடுத்துன்னு வருவாங்க எல்லா வீட்டுல இருந்துமே எடுத்துன்ன வருவாங்க எல்லா வீட்டுக்கு எதிர்லையு வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டு மாஏல போட்டு தோரணமாரி அஹ் போட்டிருப்பாங்க நறைய வீட்டுல வந்து இந்த மாமரத் த்த வந்து ஆஹ் இலைகளை வந்து போட்டிருப்பாங்க இன்னொன்னு வந்து வாழ மரத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அம் இதுவோடவே போட்டிருப்பாங்கங்க இந்த பழம் இருக்குல்லங்க அதோடவே நெறைய வீட்டல வந்து கட்டி வச்சிருப்பாங்க விவோ தெருளோ புல்லாவே பாத்தீங்கன்னா அவ்ளோ மங்களகரமா இருக்கு அதுக்கப்பற வந்து பாத்தீங்கன்னா கடைகள் வந்து அவ்வளோ கடைகள் வந்து எல்லாருமே எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்கங்க அ நெறையா விளையாட்டு சாமான்கள் அதுக்கப்பறோ வந்து இந்த இப்போல வந்து யே கேம்ஸ் எடுத்துன்னு வந்துடுறாங்க அ ஜம்ப்பிங் கேம் சேய்ராங்க மகராட்டினம் அஹ் அதுக்கப்பற இந்த குதிரையில சுத்துறது அந்த மாரி நெறைய வந்து கேமுங்களு எடுத்துன்னு வரவே அ கடைவீதிக்கு போற மாரி இருக்கு நெறைய விஷயங்கள் வந்து நம்ம உத்து பாக்கறமாரி இருக்கு கொழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களு ஒரு நாலு பொருள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா நல்ல மன நி நிறைவா இருக்கு இப்ப நாங்க போன வாட்டி போபோது ஏ பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலூன் கேட்டான்னு வாங்கு கொடுத்தோ அப்பற டாக்டர் சேட்டு வந்து கேட்டா அப்றோ அததுமே வந்து வாங்கி குடுத்தோ அப்ற இந்த பொரி கடலை இதெல்லா வந்து வித்துட்டு இருந்தாங்க அதெல்லா நாங்க வந்து வாங்கி அப்றமா அங்கேயே உக்காந்து சாப்ட்டு அதுக்கப்பற வந்தோங்க காலிஃப்ளவரு இப்பல்லா நறைய வந்து கடைகள் வந்துட்டு ச்சுங்க காலிஃப்ளவர்லா போட்ருந்தாங்க அதுமே வாங்கி சாப்பிட்டோ நல்லா அருமையா இருந்ததுங்க உங்களுக்கு கடைகள்லா போடுவாங்களா எப்படி இருக்கு உங்க ஊரு திருவிழா
கண்டிப்பா கடைலா நறையா இருக்குங்க நறயா வாங்கறது ஆஹ் கொழந்தைங்கலா நல்லா வெளயாடுறது நானுமே நெறைய வெளயாடுவே நல்லாருக்கு
ஆமா ஆமாங்க அதுக்கப்றோ வந்து பாத்தி
ட்டனனா நா போய் சுத்திட்டு வருவாங்க அதே மாரி அதெல்லா பெருசா நல்லா இருக்கு கொழந்தைங்க கூட போனா இன்னு சூப்பராருக்கு ரங்கராட்டர் வச்சிருப்பாங்க சின்னதா கூட கொழந்தைங்க உக்காந்து அப்டியே வந்து கையில நம்மளே சுத்தனா போகுலாங்க அஞ்சு வி ஆஹ் சார் மாரி வச்சுட்டு நம்மளே கையில சுத்தனா போகுமே அதுவு வச்சிருப்பாங்க சின்ன பசங்க ஜம்ப் பண்ற மாரி வச்சிருப்பாங்க நெறைய வச்சிருப்பாங்கங்க அங்க விளையாடுறதுக்குல்லா அதுல பண்ணுவே அதே மாரி கையில எல்லா வந்து மருதாணி வைப்பாங்கல அது ரெட்டு் கலர்ல ஒண்ணு வைப்பாங்களே அப்டியே ஸ்மெல் அப்டியே மூந்து பாத் ச்சா அப்டியே சூப்பரா வாசனை வருங்க இப்ப கூட போனோனா அதெல்லா வாங்கி வச்சுப்ப கொழந்தை மாரி பண்ணுவாங்காங்க போனா நானு
எனக்கு அது ரொம்ப புடிக்குங்க எனக்கு சின்ன வயசுல லருந்து அவ்ளோ அடம்பிடி ப்பங்க அந்த கையில அந்த மருத் தாணி வந்து வெக் வெக்கறதுக்கு அச்சு வந்து வெக்கறதுக்கு அவ்ளோ அடம் புடிச்சு வெப்பங்க என்னன்னா கொஞ்ச சாயம் போதுன்னா டிரஸ்ஸெல்லா ஆயிடு அது மட்டு தாங்க இல்லன்னா சூப்பராருக்கு ங்க ரெண்டு மூணு நாளைக்கு கையில அப்டியே இருக்குங்க ஸ்கூலுக்கெல்லா போட் டுன்னு போனோன்னா கைய தெறந்து தெறந்து பாத்து அவ்ளோ ஆசங்க
ஆமா இப்பதா கோ வந்துருச்சு அப்பல்லா அது காகவே நா வந்து திருவிழாக்கு போயி இந்த மருதாணிலா வந்து இது மாரி அச்சு மாரி வச்சுட்டு நா வந்து அவ்ளோ என்ஜாய் பண்ணுவேங்க அந்த காலத்துலலா அதே மாரி இப்பவு இருக்காங்க ஆனா நெறைய பேர் இத யூஸ் பண்றது இல்ல ஆனா நா எப்ப போனாலுமே அதெல்லா யூஸ் பண்ணிட்டு வருவேங்க அப்பற கம்பல் எனக்கு பிடிச்ச மாரி ஒரு சிலதெல்லா வாங்குவே நெறையா பஜ்ஜி போண்டா அது இதெல்லா விப்பாங்க அதையுமே ஒரு சிலதெல்லா வாங்கி சாப்ட்டுட்டு வருவே ரொம்ப சேட்ட பண்ணுவேங்க கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அங்க போலா கொழந்தைங்கள கூட கூட்டு போயிடுவாங்க ஆனா என்ன நம்பி கூட்டு போக மாட்டாங்க
ஆமாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சொப் சொப்பு சாமான்லா நெறைய வைக் கோங்க நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போதெல்லா நம்ம அடம்புடிச்சா ஒன்னு ரெண்டு தா வாங்கி தருவாங்க இப்ப நெறைய இருக்குங்களா இப்ப என்ன பண்றதுன்னா ஏம் பையனுக்கு வந்து இங்க பாரு சொப்பு சமான்லா இதெல்லா வாங்கிக்கிறியான்னு சொல்லிட்டு நானே வாலன்ட்றியா கூட்டின்னு போய் காமிச்சு அவன் வாங்குறானோ இல்லையோ அவ அவ மூலியமா நான் வாங்கற துங்க அவனுக்கு குடுக்கற வை நம்ம சின்ன வயசுமா ஆ இருக்கும் போது பெருசா ஒன்னு வாங்கி குடுக்க மாட்டாங்க வீட்ல இது வேண்டா அது வேண்டா இருக்கு அப்டின்னு சொல்லுவா நம்ம சேரின்னு கேட்டுன்னு வந்துருவோ இப்ப நம்ம பசங்களா அடம்புடிச்சு எனக்கு வேணுன்னு வாங்கிட்டு தா வருதுங்க அதனால நம்ம சில வே சின்ன வயசுல விளையாடததெல்லா வாங்கிட்டு ஆ இப்ப வந்து அத வந்து நம்ம என்ன பண்றோன்னா நடைமுறையில நம்ம வாங்கி நம்ம விளாட் ஆரம்பிச்சிட்டு
கண்டிப்பாங்க எங்க மாமா பைய கூட அந்த துப் துப்பாக்கி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எல்லார் மேலயு வந்து ஆ துப்பாக்கியில இப்ப தண்ணி ஊத்துற மாரி வருதுலங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தண்ணிய ஊத்தி எங்க மேல எல்லாத்தையு தண்ணி தெளிச்சிட்டு ஒரே அட் அட்டகாசம் பண்ணிட்டு விளாடிட்டு இருப்பாங்க அவனுக்கு னாலேபோதுங்க எனக்கு பால் வேணு பலூன் வேணு துப்பாக்கி வேணு அது இதுன்னு எல்லாமே ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொத்தருக்கிட்ட ஒவ்வொன்னு கேட்டு வாங்கிடுவாங்க இப்ப இருக்க புள்ளங்கெல்லா செம உஷார இருக்காங்க தெரியுமாங்க யார்கிட்ட கேட்டா என்ன பொருள் வருமோ அவங்க கிட்ட கரெக்டா கேட்டு வேணுன் கிறத வாங்கிப்பாங்கங்க பிள்ளைங்க
அதேதாங்க இப்போ வந்து கடைசியா போம்போது து இப்ப ஞாபக வருது என்னென்னா எனக்குமே அந்த பீப் தி ஒன்னு வாங்கனாங்க அ அது ஊதறது அது ஊதுனா பீனு அப்டே மேல அந்த இது போயிட்டு வரு இல்லங்க அது பாக் து நல்லா காமெடியா இருந்
அதே மாரி பபுல்ஸு நல்லார் குங்க பபுல்ஸ்
ஆமாங்க பபுள்ஸுமே நறைய வெ ப்பாங்க
மேல இன்னுமு வெச்சிருக்கேங்க நா அத வாங்கிட்டு வந்து வெச்சு பத்து வர்ஷொ ஆகுதுங்க இன்னுமு அந்த பபுள்ஸ் அப்டே வெச்சிருக்கேங்க நானு ஊதாம அது ஒரு ஞாபகமா இருக்கணு அப்டின் சொல்லிட்டு
அதுக்கப்புறம் பாத்தீங்னா நறைய இந்த இப்பெல்லா அஹ் இந்த சாப் பாடு ஐட்டம்லா அழச்சிக்க முடியாதுங்க நறிய விக்க ஆரமிச்சிட்டாங்க திருவிழால ஒரு பக்கொ என்னெனா சமோசா போட்றாங்க ஒரு பக்கொ என்னென்னா அ ம் இது போட்றாங்க போண்டா அப்பறமா இந்த கீர போண்டால்லா போடுவாங்கங்க எல்லா பக்கமு ஒரு ஒரு விஷியம் போட்றாங்கங்க
உருளக்கெழங்கு ஸ்ப்ரிங் ரோல் மாரி போடுவாங்க
ஆஹ் ஆமாங்க பானிபூரி ஒரு பக்கம்போது ஒரு பக்கோ பாத்தீங்னா இந்த காலிஃபிளவர் போது அந்த மா நறைய விஷயங்கள் போவே அங்கியே நம்ம நைட்டு வந்து டிஃபன முடிஷ்டு வந்துல்லா அந் தளவுக்கு வந்து ஸ்னாக்ஸ் இரு
ஆமா இப்ப எல்லா ஒரு சில எடத்துல வந்து ஷி வன்க்கு வந்து அ பூஜ பண்ணும் மோது இது பண்ணும் மோதெல்லா வந்து பரதநாட்டியல்லா வெப்பாங்கங்க அதெல்லாங் கூட நா பாத்துட்டு வருவங்க இங்கியு அந்த மாரி வந்து ஆ இதுவ்லா முடிச்சிட்டு எல்லாமே நறிய வந்து ப்ரொசீஜர்லா பண்ணும் போது பரதநாட் டியோங் கூட இப்பல்லா ஒரு சில எடத்துல வெக்கிறாங்கங்க அதல்லா பாக்கும்போது நம்ப பாரம்பரி ட்டியம்லா வந்து இன்னுமு அப்டே இருக்குன்ற ஒரு சந்தோஷமு இருக்குங்க
நாங்க வந்து பாத்தீங்னா அந்த ந இது நடராஜர் கோயிலுக்கு வந்து போனாங் க அ அது வந் து ஊர் பேர் எனக்கு மறந்து போயிடுச்சுங்க ஏன்னா நாங்க ரெண்டு மூணு கோயிலு ஒன்னா போனோங்க அறுவதாங்கல்யாணோ முடிச்சி ட்டு அ எ மாமனார் மாமியார்க்கு அப்ப வந்து பாத்தீங்கனா ஒரு கோயிலுக்கு போனாங்க அவுங்க வந்து இப்டிதாங்க பரதநாட் யம்ங்க ஈவ்னிங் டைம்ல வந்து அவ்வுளோ அருமையா வந்து பரதநாட் ட்டிய வந்து ஆட்றாங்க அப்பறமா எப்பமே னி நேரத்துல வந்து அ ன் அந் அங்க வந்து பா சேந்து கத்துக்குட்டு அங்க வந்து சாமி பாட்டுக்கல்லா வந்து நடனம் ஆடுவாங்ளா அத பாக்கும்போது ரொம்போ அ மனசுக்கு நிறைவா இருந்துதுங்க
கண்டிப்பாங்க நானு இன்னிக்கு வந்து சாந்தரோ வந்து ரொம்ப எப்டி சொல்றது நம்பள நம்பளே அழகு படுத்திக்கிட்டு அ நல்லா போயிட்டு திருவிழா பாக்கணுன் ஆசையா இருக்குங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்கல்லா வருவாங்க கொழந்தைங்க கூட போய் விளையாடணும் அங்க போயிட்டு அந்த ராட்டினத்தெல்லா சுத் தணு அப்டின் சொல்லிட்டு ரொம்ப ஆசையாருக்கேங்க கண்டிப்பா நா போயிட்டு வந்து உங்ளுக்கு நா சொல்றேங்க
எனக்குமே அப்டிதாங்க திருவிழான்னு ஆனாலே ரொம்ப சந்தோஷமாயிடுங்க கானா கொஞ்ச வேலையு இருக்கு ஆனா அது சந்தோஷ எங்க கால்லருந்து வேலங்க காலைல வந்து பாத்தீங்னா ஒரு டைம் வெள்ளிக்கெழம மட் டூ ஆ சாமிக்கு வந்து கூழ் ஊத்துவாங்க அதுல வீட்ல வந்து வேல இருக்குங்க எல்லா ரெடி பண்ணதனால வந்து கூழ் ஊத்றோ அப்டினு முடிவ் பண்ணுச்சுனா அது எல்லாருமே வந்து பாத்தீங்னா வேலருக்கு ஒருத்தரோ ஒரு ஒரு வேல செஞ்சி அதுக்கப்றோ அந்த வொக்க ஒல தலையில வச்சி இப்ப சாமிக் ட்ட ஊத்திட்டு அதுக்கப்பறம் அங்க இருந்து நம்ம மாவு சில இதெல்லா வாங்க வேண்டியதெல்லா பூஜ எல்லா வாங்கிட்டு அதுக்கப்புற நம்ம வீட்டுக்கு வந்து படுத் தா தாங்க அந்த கூழ கொஞ்சமா குடிப்போ சாமி கிட்ட இருந்து படச்ச குல் ல அது குடிச்சிட்டு படுத் தாங்க தாங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து மன திருப்தியா இருக்கு நம்ம வேண்டது எல்லா கண்டிப்பா நிற வேறுன்றதுல ஒரு
கண்டிப்பாங்க நீங்க நறைய ஆ சொன்னீங்க திருவிழாவ பத்தி ஆ ரொம்ப நன்றிங்க
நன்றி க மீண்டும் நம் நா வந்து அடுத்த அழைப்பில்ல வந்து சந்திக்கலா நன்றி வணக்கம்